ஹலோ
ஹலோ வணக்கம்மா
வணக்கம்மா எப்டிமா இருக்கீங்க
நல்லாருக்கேம்மா
நல்லா இருக்கீங்களா
ஆமாங்க
அ நேத்து ஒரு கா ட்டன் பொடவ பாத்தேன்னு சொன்னீங்கல்ல ஒரு இதுல ஒரு பொடவ பாத்தாங்க நல்லா இருந்துச்சு இந்தக்க ஏதோ ஒரு கலர் சொன்னீங்களெ என்ன கலரு சொல்லுங்க
நானுங்களாங்க ஒரு வெங்காய கலராங்க நீங்க பாத்தது வந்துட்டு மெரூன் கலர் சொன்னீங்க
ஆமா இல்லங்க அரக்கு கலர் அரக்கு கலரு அந்த பாக்கு கலர்ன்னு சொல்லுவாங்க இல்லலைங்களா அது மெருனு சொல்ல முடியாது அது பிங்க்கு சொல்ல முடியாது அந்த அறக்கு கலர்ல நேவி ப்ளூ பாட்ருப்பா நா பாத்தது
ஓ ஓ
அருமையா இருந்தது அருமையா இருந்தது ம் அது செட்டி நாடு காட் டன்னுனு இப்ப கொண்டு வந்து இருக்குறாங்க இப்ப மருபடியு அது கல்யாணி காட்டனு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நம்பளா கட்ணும் பாத்தீங்ளா அப்போ இப்போ வந்து இத செட்டிநாடு காட்டன் கொண்டு வந்து இப்ப அதுல சுடிதார் தெக்க ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்ளா இல்லையா
அப்டிங்ளா பாத்ருக்கேங்க சுடிதார்ங்கள்லா
ஆ அந்த மாரி தச்சு இப்ப கட்டிட்ருக்காங்க நெஜமாவே சூப்பரா இருங்க கலர் வந்து அந்த லஷ்மி பொட்டிக்ஸ்னு கொண்டு வந்துருக்காங்க கலர் வந்து அட்டகாசமா இருக்கு கலர் இந்த காம்பினேஷன் தா இல்ல எல்லாத்துலுமே சூப்பரா இருக்கு ஆ பச்ச கலர் கொண்டு வந்துருக்காங்க செவப்பு கலர் கொண்டு வந்துருக்காங்க அ கலர் காம்பினேஷனே வந்து டிஃப்ரெண்டா இருக்குப்பா உங்ககிட்ட நா பாத்த வரயு
ம்
ஒரு மாரி நேவி ப்ளூல சீ ப்ளூ கடல் ப்ளூ எப்டி இருக்குங்க
ஆமாங்க
அந்த மாரி டபுள் ஷேட்ல குடுத்துருந்தாங்க நெஜமே அவங்களுக்கு போட்ருந்துக்கும் அந்த அந்த கலர்க்கு அவங்க ஃபேஸ் க்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு பாருங்க இந்த வேலூர்ல ஒண்ணு போட்டுருந்தாங்க அவங்கள்து நானு எங்க அக்கா தங்கச்சிலா நா போய் பாத்துட்டு வந்தோங்க இந்த பொடவ கலெக்ஷன் அவ்ளோ அருமையா பண்ணியிருந்தாங்க நெஜமாவே ரொம்ப வியக்கத்தக்கற மாரி இருந்துச்சு இந்த மாரி கலர்லா அவ்ளோ அழகா இருக்கா அவ்ளோ அழகா இருக்கா இந்த கலர்ல இவ்ளோ அழகால்லா பண்ண முடியுமா அவங்களே வந்து ஓனா ஒரு ஃபேக்ட்ரி நடத் த்தி அதுலந்து பொடவைங்கல்லா ரெடி பண்ணி காட்டன் பொடவை தனியா சிம்பதி தனியா சிந்தட்டிக் தனியா ஃபேஷன் டிசைனிங் தனியா இந்த ஸ்டோன் ஒர்க்கு தனியா அவ்ளோ பொடவைங்க ஆனா ஒரு லேடி ஒரு ஒரு ஒரு லே லேடியால இவ்ளோ ஒர்க் எடுத்து செய்ய முடியமான்றது ஆச்சரியமா இருக்கு
ஓ ஓ
ம் உங்களுக்கு என்ன ம் சொல்லுங்க
எனக்கு வந்துட்டு பொடவ எடுக்கிற விஷயத்துல எனக்கு குடுத்து வைக்கலிங்க நானா போய் செலக் ட் பண்ணி எடுக்கறது இல்லைங்க எதுவ்மே ஆ அதாவ்து அத் தம்பிங்க யாராவ்து ஒருத்தரு பொடவைங்ள குடுத்துறாங்ளா அவங்க செலக்ட் பண்ணி ண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்துறாங்க அதுவே எனக்கு கொஞ்ச அதிகமா இருக் க்றதுனால என்னால போயி செலக்ட் பண்ணி எனக்கு புடிச்ச மாதிரியோ அது மாதிரி ரேர் ரொம்ப ரேர்ருங்க மிஞ்சி போனா எங்கிட்ட இருக்கிற பொடவைங்கல்ல ஒரு ரெண்டு பொடவ மூணு பொடவ தாங்க நா பாத்து பாத்து செலக்ட் பண்ணி எடுத்த பொடவையா இருக்கு
அடேங்கப்பா ஆ ஆ ஆ
இந்த மாதிரி எனக்கு செலக்ட் பண்ற குடுப்பண இல்லிங்க
சூப்பருங்க நெஜமா இப்படிதாங் ம் சூப்பருங்க இந்த மாரி ஆமாங்க போயிட்டு நீங்க ஒரு பொடவ செலக்ட் பண்றதுக்கே தல ஒடச்சுக்குதுங்க ஒண்ண விட ஒண்ணு பெட்ரா இருக்கு ஒண்ண விட ஒண்ணு பெட்ரா இருக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு வ நீங்க ஒண்ணுமே இல்ல அழகா செலக்ட் பண்ணி எடுத்துனு வந்து குடுத்துட்டாங்கன்னா இதுதா கட்டணுன்ற தலையெழுத்து தூள்ளிங்ளா சேரி அண்ணதா எடுத்து குடுத்துட்டாரு தம்பிதா எடுத்து குடுத்துட்டாரு அதே கட்டிக்கிலான்ற மாரி சோ வந்து நெஜம உங்ளுக்கு எதுனா ஆச இருக்குங்ளா கடைல போயி எடுத்து நம்ளே கட்னோட்டு
ஆமாங்க இப்போ மத்தவங்க கட்ற பொடவைய பாத்துட்டு ஐயோ இந்த பொடவைய நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாமோ நம்ப போயிருந்தா இந்த மாதிரி பொடவை எடுத்துருக்கலாமோ எனக்கு புடிச்ச மாரி எடுத்து கட்டிருக்கலாமோ அந்த மாரி எல்லா தோணுங்க ஆனா என்ன ஒண்ணுன்னா இவங்க குடுக்குற புடவவே ந கட்டிட்டு போம்போது எல்லாருமே நல்லா இருக்கு நீ எங்க எடுத்த எனக்கு இதே மாதிரி வேணு அந்த மாதிரி கேக்கும்போது ஒரு மான மனசுக்கு ஒரு ஆறுதலுங்க பரவாயில்ல எதுவுமே எனக்கு நல்லா இருக் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அவங்களோட செலக்ஷனு எனக்கு நல்லா தா இருக்கு
ஆமாங்க ஏ ஃப்ரெண்டு ஒருத்தரு அவங்க ப பொண்ணு வந்து பெரிய மனுஷி ஆயிட்டான்னு கூப்டு இருந்தாங்க
ஆங்க
அப்ப ஏ ஃப்ரெண்டு கட்டியிருந்தாங்க சாரி சூப்பரா இருந்தாங்க அன்னைக்கு நானே கேக்கலான்னுருந்த நல்லா இருந்ததுங்க ஷரி ஆமாங்க சூப்பரா இருந்துச்சி ஒரு மாரி பிஸ்கெட் கலரு ஒரு மாரி பிரவுன் ஷேடோ தா ஒரு மாரி சில்வர் ஷேடோ தா ரொம்ப நல்லா இருந்தாங்க அன்னைக்கி
அப்டிங்ளா நீங் கேட்டு பாருங்க எங்க எடுத்தாங்க எவ்ளோன்டுன்னு
நால ஒடனே பட்டுன் கேட்ருந்தாங்க என்னாங்க இது எங்கதா எடுக்கறீங்க சாரி இந்த மாரி எல்லா கட்றீங்ளா இப்டி கட்றீங்களேன்னுவ இன்னொன்னு வந்து நா சொல்லுங்க
அப்புறமா போன் பண்ணி கேளுங்க சொல்லுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா கேக்கறங்க இன்னொருத்தர் வந்து எங்க ஸ்கூல்ல ஒருத்தரு அவ்ங்கப் கொஞ்ச சீனியர் ஸ்டாப் அவுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாப்பது நாளுக்கு நாப்பது சாரி கட்டுவாங்க
அட பரவாயில்லைங்க
முப்பது நாளைக்கி நாப்பது பொடவ கட்டுவாங்க ஒரு பொடவ கட்டுனா மறுபடியு அந்த பொடவ வந்து அவங்க கட்டவே மாட்டாங்க
அப்டிங்ளாங்க
அவ்ளோ அழகா இருக்கு நெஜமாதாங்க அவ்ளோ கா நா அப்டியே வியந்து பாத்திருக்க அவங்கள இவ்ளா அழகாலா ஒரு பொடவ கட்ட முடியுமா இவ்வளோ அழகா இருப்பாங்களா அந்த மாரில நா வியந்து பாத்துருக்கே அவ்ளோ அருமையா கட்டிருக்காங்க கலர் காம்மினேஷன் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வெள்ளையா இருப்பாங்க ஒரு மா ஃபிங்க்கா இருப்பாங்க ஆனா ஒரு ரெட்டு ஷரிப் பட்டுல கட்டிட்டு வந்தாங்க பாருங்க
ம்
அப்ரோ அண்ணாந்து பாத்தது பாத்து மேனிக்கே இருந்தேங்க நானு அவ்வளோ அழகாயிருன்சிங்க அந்த ஷரி நம்ளுக்கு அவ்வளோ அழகா இருக்குமன்றது எனக்கு கொஞ்சோ டவுட்டாக தா இருக்குது
ஓ
ஆனா அவங்களுக்கு பொடவ வந்து அவ்ளோ அழகா இருந்துச்சி அவங்க பேஸ்க்கு அவங்களோட நிறத்துக்கு அந்த புடவ காம்பினேஷன் அந்த ரெட்டு மட்டு இல்லங்க அந்த பா்ட்ரு வந்து ஒரு மாதிரி ரெட்டு ஆரெஞ்சி அப்டி மிக்சடு அது அவளோ அழகா இருந்துச்சி ஆ ஆனா பேச மாட்டாங்க அந்த கலருக்கு அந்த சாரிக்கு ஏ கிட்ட பீரோ நறைய ஒரு நானூறு சாரி இருக்குதுங்க ஆனா ஒன்னு ரெண்டுதா என்னால செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியு எனக்கு உங்ள மாரிதா நானா போயிட்டு கடையில பார்த்து புடவை எடுத்து கட்டின காலம் வந்து ரொம்ப தூரம் எப்போ ஒரு டைம் தான் வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து அம்மா ஒரு கிஃப்ட் பண்ணிடுவாங்க அண்ணன் குடுத்துடுறாரு அண்ணா அக்கா எடுத்து குடுத்துடுறாங்க தங்கச்சி எடுத்து குடுத்துடுறாங்க ஹஸ்பண்ட் வரும்போது சுடிதார் எடுத்துட்டு வந்துறாங்க இந்த மாதிரி அவங்க அவங்களும் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்துறதுனால நான் நான் போயிட்டு கடையில எடுத்து நானா செலக்ட் பண்ணி இது எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்திருந்தேன் எனக்கு கூட ஆசை இருக்குதுங்க பல வருஷமா இருக்கு
ஏங்க இதுபொண்ணுங்க வந்துட்டு எப்போயுமே நம்ம வெளியே போய் ஷாப்பிங் பண்ணி நம்ம ஆசைப்பட்டு அதாவது ஒரு மளிகை பொருள் வாங்கணுனா கூட நம்மளாக போய் தேடி என்னென்ன வேணும்ன்றது வாங்கணும்னு மட்டும்தாங்க நம்ம ஆசைப்படுவோம் அது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கதுங்க அந்த குடுப்பண்ணை இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க
ஆமாங்க என்னங்க பண்றது நம்ம கொடுப்பனை அவ்வளவுதான் நம்ம போய் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு யாரும் இங்க வந்து கொடுக்கல
அவங்களே எடுத்து வந்து கொடுத்துரங்க அவங்களே மனசை கஷ்டப்படுத்த முடியாது இல்லைங்களா வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அவங்களும் ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்து குடுத்துடுறாங்க அஹ
உங்க கிட்ட பேசினினே வானத்தை பார்த்துன்னு இருக்கறாங்க ஆனா மேல ஒரு மூணு பறவை அக்கு ஷேப்புலங்க அக்கு தமிழ் அக்கு தெரியும் இல்லைங்களா முற்றுப்புள்ளி அந்த ஷேப்ல ஒண்ணா பறக்குதுங்க பார்கறதுக்கு எனக்கு ஏரோப்ளைன் போகுதோன்னு நினாச்சிட்டாங்க நம் பயத்தில்ல ஆனா லைட் எரியிலயே ஏன் யோசிக்கிறாங்க அவ்வள ஒரு ஒரே ஒரே கோணத்துல போதுங்க
ஆ நீங்க மேல மாடிமேல இருக்கீங்களா
ஆமாங்க
ஆ மாடி மேல இருக்கும்போது மேல இருக்கற அழகே வந்து தனி அழகுதாங்க பின்னியும் வந்து நீங்க ஆறு அந்த ஆறு மணிக்கு நீங்க போய் மேல நின்னுங்களே அந்த சூரியன் மறையும் இல்லைங்களா அந்த சூரியன் அந்த செவ்வான அம்மாரி அதுல நீங்க நீங்க நல்லா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா
ஆ
சூரிய பகவான் தெரியவாரு மறையும்போது சூரிய பகவான் வந்து
விங்க நானு கால ஆறு மணிக்கு எங்கள் வீட்டுக்கு ஏந்திச்சி மாடி மேல்லே வந்தேன்னா மண்டை காஞ்சி முடியெல்லாம் கொட்டுதுங்க
ஆமாங்க இப்ப இருக்கிற வெயிலஞல அப்படித்தாங்க எங்க அக்கா வந்து சென்னையில இருக்கிறாங்க மாடியில இருந்து கிட்டத்தட்ட ஒருஆறு மணிக்கு ஆறு மேல போய் நிப்பாங்க போட்டோ எடுத்து அனுப்புவாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க எட்டு குதிர மேல அந்த சூரிய பகவான் ஓட்டிட்டு வருவார் தெரியுங்களா
ஆமாங்க
அந்த காட்சி அப்படியே இருக்கும் அந்த சூரியன் மேல
சேரி சேரிங்க எனக்கு அனுப் புங்க
கண்டிப்பா கண்டிப்பா அனுப்பிப்பா பாருங்க நெஜமாவே நா எங்க அக்கா இதனை எடிக்ட் கிடிட் பண்ணி அனுப்புறாளா அப்டின்னு நெனைச்சிட்ட அப்பிடிலா இல்லைங்க சூப்பராருக்கு நேச்சுரல் அப்போ வந்து நம்ம பெரியோர்கள் சொன்னது சூரிய பகவான் இருக்குறாங்க நம்மளோட இதுல்ல சந்திர பகவான் இருக்கறாங்க இவுரு இந்த மாரி ஒலக இந்த மாரிலா இவுங்கல்லாமே சாமி இவுங்கலா சேத்து கடவுல சேந்துதா இந்த உலோகத்த உருவாக்கனாங்கன்றது வந்து அன்னைக்கி தா நா உணர்ந்த அப்போ இருக்கறாங்க தெய்வொன்றது து இருக்குது அப்டின்றது அன்னைக்கி நா உணர்த்துட்ட ம் நீங்க எதனா அந்த மாரி பாத்துருக்கீங்களா
அந்த மாரியெல்லா பார்த்ததில்லை க்க ஆனா எனக்கு சென்னை பக்கோ போனுன்னா அதிகமா ஏரோ பேலையின் போகு இல்லைங்களா அங்க வந்துட்டு மாடி மேல படுத் ட்டு மா அதாவது ராத்திரி நேரத்துல ம அ மாடியில படித்துட்டு பாக்கணுன் ரொம்ப ஆசைங்க
நானு அ நா போயிருக்கங்க எங்க அண்ணா வீடு சென்னையில எங்க அக் கா விடு சென்னை தா நைட்டு நாங் ஆமாங்க மொட் மொட்ட மாட்ல டச் பண்ணிர்லாங் அப்புடியு மேலே இப்புடியு போவோ தல மேலே போவு
ஆமாங்க
ஏரோ பிளைனுங்க அப்படிய தலமேல பேயிட் இன்று பெங்களூர் இன்னு சூப்பருங்க நீங்க பெங்களூர் போனீங்கன்னா எங்க பாத்தாலு பிளேன் மேல போய்ன்னுக்குங்க அவ் இப்ப நம்மதா வந்து து அது பாக்காதனால பாக்குறதுனால அது ஒரு மாதிரி புதுசா பாக்குறோ அங்கருக்குற மனுஷங்களா அது கண்டுக்கறதே கடையாது
ஆமாங்க எனக்கு அதெல்லா ரொம்ப புடிக்குங்க அந்த சத்தோ மாடியில படுக்கர்றது இப்போ நாங்க இருக்குற வீட்ல வந்துட்டு ஏழு குடுத்தன்னோ இருக்குறாங்களா அதாவது மொட்ட மாட்டியிலேயே ஒரு கொடுத்தன்னோ இருக்குறாங்க இன்னைக்கி இல்லைங்க அதனால மல்லாக்கா படுத் துட்டு என்னோட ஆசையை நிறைவேத்திட்டுருக்க
சேரிங்க சேரிங்க சந்தோஷங்க சந்தோஷங்க கண்டிப்பா இன்னொரு இணைப்புல உங்க கூட சேந்து மறுபடியு அது இத பத்தி உரையாடலாங்க நன்
நன்றிங்க நன்றிங்க வணக்கோங்க
நன்றி